நல்லா இருக்கீங்ளா
ஹே நல்லா இருக்கெங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேங்க எங்க ரொம்ப நாளாஆயிச்சு போனே பண்றது இல்லங்க
ரொம்ப பிஸிங்க
சேர் சே புள்ளகளுக்கு வெரஸ்
ஏன்னா இப்ப வெயில் காலம்பழங்க அதனால நெறய பொடி அரைக்கிற வேலை இருக்கு எல்லாம் காய வச்சி காய வச்சி மாத்தி மாத்தி காய வச்சி எல்லாம் பொடி அரைச்சிட்டு இருகே அதலாம் ரொம்ப பிஸி நீங்க அரச்சிருக்கீங்கள ஏதாச்சும் பொடி
ஆஹ் ஆமாங்க ஆமா நீங்க சொல்லவு தா எனக்கும் ஞாபக க்க வருது இப்ப இனி அதுக்கப்புறம் மளகாலம் ஆரம்மிச்ரூ அதனால ஒரு வருஷத்துக்கு வேண்டிய மிளகாத்தூள் ரசப்பொடி சாம்பார் பொடி அப்புறம் யா நா நான்வெஜ்ஜீக்கு போடுற மசாலா கோ சிக்கன் மட்டனுக்கெல்லாம் தனித்தனியா நான் மசாலா அரச்சு வச்சுகுவேங்க வீடுல இப்ப பாத்தீங்கனா நான் மிளகாதூள் அரச்சேன் மிளகாதூளுக்கு வந்து ஒரு கிலோ உங்களுக்கு அரைக்க தெரியுங்களா
ஆஹ் தெரியங்க நானும் எப்பவுமே வருஷம் வருஷம் அரைச்சுகுவேன்
ஆஹ் நாங்க வந்து எப்பொழுதுமே பாத்தீங்கனா மிளகா ஒரு கிலோனா கொத்தமல்லி நாங்க காரம் அவ்வளவு சாப்பிட மாட்டோம் அதனால மிளகா மிளகா ஒரு கிலோ வாங்குனா மிளகா கொத்தமல்லி வந்து பாத்தீங்கனா ஒன்ற கிலோ வாங்கிவோம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும் அதலாம் இப்ப வெயில் காலத்துல காய வச்சு அஹ் அப்புறம் வரமல்லி மிளகா துவரம்பருப்பு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு கடுகு உஹம் பெருங்காயம் மஞ்சள் எல்லாம் பாத்தீங்கனா காய வச்சு நல்லா வறுத்து ஆஹ் கொண்டுபோய் மிஷினல கொடுதுட்டு வந்து வச்சுக்குவாங்க வச்சா எங்கஃபேமிலி கொஞ்ச பெருசுதான் அடுத்த வ வெயில்காலம் வரக்கியும் எங்களுக்கு வருங்க கடையில எல்லாம் வாங்குனா ரொம்ப கேமிக் இருக்கு அது இல்லாம எங்களுக்குல்லாம் சேரமாட்டிகிதுங்க அது எப்டின்னா நான்வெஜுக்கலாம் கடையில வாங்கி மசாலா போட்டோனுவச்சுக்கோங்களே ம் ஒரு மாதிரி ஜீரணம் ஆகாதமாதிரி ரொம்பநேரம் அன்னைகு ஃபுல்டே பசியே இல்லாத மாதிரி இருக்கு அதனால அது ஒருவேளை அந்த கெமிக்கல்லாம் எங்களுக்கு சேரலயோ என்னவோ தெரியல பாவ குழந்தங்கல்லாம் வேற ரொம்ப கஷ்டப்படுறாங்கல அதனால நான் வீட்லேயே அரச்சு வச்சுக்கிறதுங்க வீட்ல அரச்சுவச்சுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் செலவு மிச்சமாகும் கடையில உடம்புக்கு கெடுதலும் கூட இன்னொனு ந கெடுதல் அவ்ளோ காசு கா காசுக்கு காசும் போய் நம்ம உடம்புக்கு யான் நோய உண்டாக்கிக்கணும் அதனால பாத்தீங்கனா நாங்க வீடலயே அரச்சுக்குறது மிளகாத்தூலு அப்பறம்பாத்தீங்கனா மிளகா தூலுக்கு அப்பறமசாம்பார் தூள் அரைச்சிக்குவேங்க சாம்பார தூளும் சாம்பாருக்கெல்லாம்நான் அது சாம்பார் பொடி கொஞ்சமாவது போட்டாதான் டேஸ்ட் இருக்கும் அதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரமல்லி வரம வரமல்லி தனியா அரைச்சி வச்சுக்குவோம் மிளகாயா தூளு தனியா அரச்சு வச்சுக்குவோம் அப்பறம் பா்த்தீங்கனா ரச பொடியும் அரச்சு வச்சுக்குவோங்க ரசம் எங்க வீட்டுல டெய்லியுமே ரசம் வைப்போம் பேமிலி கொஞ்சம் பெருசுன்றதுனால மாமனா மாமியார்ல்லாம் ரசம் இல்லாம சாப்பிட மாட்டாங்க அவங்க கொஞ்சம் வயசானவங்களா அவங்களுக்கு என்ன எது சாப்டாலும் கடைசியா கொஞ்சம் ரசம் ஊத்திக்கணும் அப்பதான் அவங்களுக்கு ஜீரணமாகும் அதனால ரசப்பொடியெல்லாம் நாங்க கொஞ்சம் அரைச்சுவச்சுக்குவோங்க அவங்க வேற மாமனா மாமி எல்லாம் கூட்டு குடும்பதானங்களா அவங்க எப்பவுமே வந்து அவங்க சொல்றததான் கேப் கேட்கணும் அப்டிங்கும் போது அவங்க கடையில என்னைக்கோ ஒரு நாள் கடயில போய் மசாலா ஏதாவது வாங்கிட்டுவரத பாத்துட்டாலே ஷ சத்தம் போடுவாங்க அப்டிங்கும் போது ஏன் அவங்கள்ட்ட அவங்க அவங்க உடனே சொல்லுவாங்க எங்க ஆரோக்கியத்தலெல்லாம் அவங்களுக்கு அக்கறை இருக்கா அப்படின்ற மாரி பேசுவாங்க ச் சரி ம்ம என்னைக்கோ ஒரு நாள் வாங்குறதுக்கு ஏன் அவங்களுக்கு அவ்ளோ மனசு சங்கடத்த கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு வேண்டிய தூள்லெல்லாம் அரச்சு வச்சுக்குப்போங்க அதுக்குதகுந்த டப்பாலாம் ரெடி பண்ணி வச்சுப்போம் அரச்சு வச்சுக்கிட்டா கரெக்ட் ர பெரிய ஃபேமிலிங்குறதுனால கரெக்டா ஒன் இயர் வருங்க அது நம்மளுக்கு உடம்புக்கும் கெடுதல் இல்லங்களா நம்மளுக்கு இப்ப இருக்க காலகட்டத்துக்கு பணத்தை எந்த வழியில சேவ் பண்ணணும்றதுதான் முக்கியம் அதனால எங்களுக்கு அந்த ஒரு நாள் கொஞ்ச காசு கொஞ்சம் டைம் அ டைம் ஆகும்தான் இருந்தாலும் நம்ம கஷ்டத பாக்காம எல்லாம் ஹ எல்லா பொடியும் அரச்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களே ஒரு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல காசும் மிச்சமாகும் நம்ம கடக்கி போற வேலையும் மிச்சமாகும் நீங்க எப்டிங்க நீங்களும் அரச்சு வச்சுக்குவீங்களா
ஆமாங்க நானும் மோளகா பொடிய அறப்பேங்கா க்கும் மோளகாப்பொடி அடிச்சுட்டு ப்ம் இட்லிப்பொடி முக்கியமா சாம்பார் பொடியீ நான் மோளகாபொடியே எல்லாத்தையும் போட்டு அரச்சுடுவேன் அதுவுமே சாம்பார் பொடி கொஞ்சமா அரச்சு வச்சுக்குவேன் மிளகாத்தூளே நான் போட்டுகுவேன் அதுல எல்லாமே இருக்கும் நான் மோளகா ப் எப்டி அரப்பாங்கனா சில பேர் வந்து மோளகா மோளகா கொத்தமல்லி சீரகம் கொத்தமல்லி மிளகு இது மட்டும் பெருங்காயத்தூள் மஞ்சள் அது மட்டும் போட்டு அரப்பாங்க நான் வந்து கடலைப்பருப்பு துவரப்பருப்பு சேத்து போட்டுருவேன் கடலைப்பருப்பு துவரப்பருப்பு அப்பறம் கருகப்புள்ளை இருக்குலங்க அத நல்லா உலர்த்தி நிழல்ல காய வச்சு அது கொஞ்ச நிறைய மஞ்சள் வந்து பொடியா போட மாட்டேன் ஒரு மஞ்சள் கிழங்கையும் வெயில காய வச்சு அதே மாதிரி பெருங்காயத்தையும் பெருங்காய கட்டிபெருங்காயம் வாங்கி அதையும் வறுத்து போட்டு அரைச்சடுவங்க இங்க துவரம்பருப்பும் கடல பருப்பும் போடும் போது வெந்தியம் போடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா வெந்தயம் நீங்க சாம்பார் தூளாகும் யூஸ் பண்ணிக்கலாம் மோளகா தூளாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்பறம் இந்த நீங்க சொன்னமாதிரி நான்வெஜ்ஜுக்கு அப்புறம் இந்த நம்ம கத்திரிக்காகுழம்பு வெண்டக்காகுழம்புல்லாம் வைப்பலுங்க அந்த பொடி தனியா அரச்சு வச்சுக்குவேன் எல்லா பொட் சீரக கொத்தமல்லியேல்லாம் போட்டு நீங்க மோளகாத்தூளுக்குனு நீங்க கொத்தமல்லி வந்து அதிகமா போடுவேன்னு சொன்னீங்க நான்வந்து கொத்தமல்லி கம்மியதான் போடுவேன் ஏன்னா மிளகாத்தூள் வந்து காரமாயிருந்தாத எங்களுக்கு எல்லாரும் காரமா தான் சாப்பிடுவங்க ரெண்டு கிலோ மோளகாத்தூளுக்கு ஒரு கிலோ கொத்தமல்லி தான் போடுவேன் ரெண்டு ரெண்டு கிலோ மிளகாக்கி ஒரு கிலோ கொத்தமல்லி தான் போடுவேன் ஒரு கிலோ கொத்தமல்லி இப் எண்ணுரு கிராம் சீரகம் அப்றேம் ஐம்பது கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் வெந்தயம் அப்புறம் கருகாப்பில பெருங்காயம் ஒரு அம்ப பது கிராம் பெருங்காயம் நிறைய போட்டா நல்லதுதாங்க மஞ்சத்தூள் ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் இதல்லாம் போட்டுட்டு நல்லா ந மோளகா வந்து வறுக்கமாட்டேங்க வெயில நல்லா காய வச்சிருவங்க வறுத்தா ரொம்ப நெடி அடிக்குமுலங்க அதனால மிளகாய வந்து வறுக்க மாட்டேன் மத்தாது எல்லாத்துதியும் நல்லா வெயில காய வச்சுட்டு மிளகாயும் நல்லா காஞ்சிட்டுயிருக்கும் மத்ததெல்லாம் வறுப்பேன் சீரகம் இதெல்லாம் போட்டு இந்த அடிகனமான பாதிரம் இரும்புசட்டி இருக்கு பாருங்க அதுல வருறுத்துங்க ஆனா சீக்கிரம் வருபட்டுரும் ஏன்னா உங்களுக்கு வெயிலு நல்லா காயஞ்சிரு மத்தாது எல்லாத்தையும் வருத்துட்டு மஞ்சள வந்து நல்லா ஓரளவுக்கு பொடி பண்ணிடரனும் முழுசா போட்டா மிஷின் அரக்காது அப்பறம் எண்ணெயேல்லாம் எதுவும் ஊத்த மாட்டேங்க எனக்கு ஒரு டைம் நானு மிளகாயத்தூள் அரக்க போம்போது சில பேர் வந்து மிளகாய் வந்து விளக்கெண்ணெய் ஊத்தி வருப்பாங்களாமாங்க விளக்கெண்ண ஊத்தி வறுக்கும் போது அது வந்து மிஷின்ல உள்ள போட்டு ஆட்டம் போது அந்த விளக்கெண்ண வந்து உள்ள போய் மிஷின்ல சிக்கிகுதுங்களாமா அதனால அந்த மிளகாத்தூள் அரக்கிற அந்த அக்கா வந்து சொன்னாங்க நீங்க எண்ணெயில போட்டு அரைக்காதீங்க அது உள்ள மிஷின்ல சிக்கி மிஷ் நின்றுச்சு ஒருடை அது ரொம்ப அவளுக்கு ரிஸ்க்கு அதனால எண்ணெயெல்ல எது யூஸ் பண்றது இல்ல எண்ணய ஊத்தமந்தான் ரொம்ப வருஷம் கெடாம இருக்கும் டேஸ்டும் இருக்கும் இப்ப இதெல்லாம் வருத்துட்டுங்க மிஷின்ல கொண்டே அரச்சிட்டு வந்துருவேங்க கொஞ்சம் ஜாஸ்தியா பெருங்காய தூள் போட்டா நல்லா இருக்கும் மோளகாப்பொடி அப்பறம் இட்லிபொடி இட்லி பொடி வந்து நல்லா ஹெல்தியாக அரக்கலாங்க பருப்பு பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி பொடியா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ந எல்லா பருப்பு வகையும் இருக்குங்க துவரம்பருப்பு பச்சைப்பயிறு கொள்ளு அப்பறம் வெள்ளஎள்ளு மெளகு அஹ் அப்பறம் மிளகா கருகளைப்பிள உளுந்து முக்கியமா கருப்புஉளுந்து அப்பறம் கொஞ்ச பொட்டுக்கடல அரிசி கொஞ்சம் அரிசி வந்து வெள்ளைஅரிசி யூஸ் கருப்புகவுனி அரிசியும் இந்த செவப்பு கவுனி அரிசியோ கவுனி அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சம பங்கு எடுத்துட்டுங்க பச்சபயிரும் சேத்திக்கணும் கண்டிப்பா எ எல்லா பருப்போட கேல்த் சத்தும் கிடச்சுரும் எல்லாத்தையும் சமப்பாங்கு எடுத் வந்துட்டு நல்லா வருத்துட்டு அதே மாதிரி கருகாப்புல நெறைய போடலாம்இதேகருகாபுலபொடி அரப்பநானு இதுகூட கருகாப்புல ஜாஸ்தியா போட்டாலும் போட்டுக்கலா நார்மலா கருகாப்பல நார்மலா போட்டீங்கன்னா இட்லி பொடி வந்து வெள்ள கலரா இருக்கும் இதே கருகாப்பள பொடிங்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கருகாப்பல ஜாஸ்தியா போட்டீங்கன்னா அது கிரீன் கலரா இருக்கும் நஹ் அப்படியே அரைச்சிக்கலாங்க இட்லி பொடி அரைப்பாங்க கருகாப்பல பொடிக்கு இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு கருகாப்பளை நிறையா போட்டு அதை தனியா அரைப்பேங்க இட்லி பொடி வெள்ளையாகவும் கருகாப்பில பொடி க்ரீன் கலராகவும் இருக்கும் என் பையனுக்கு வந்து தோசை மேலே அந்த கருகாப்பளை நெறைய போட்ட பொடி போட்டுட்டு இட்லி பொடி தொட்டு சாப்பிடுவான் அவனுக்கு அப்படி தோசை மேலே வந்து அந்த பச்சை கலராக இருக்கறக்கு கருகாப்பளை பொடி செய்வேங்க அதை போடுவே இட்லிபொடி அப்பறந்த கொழம்பு பொடி சொல்லுவாங்கள சொன்னிங்கள நீங்க நான் வெஜ்க்கு நா வந்து அரைச்ச வைக்க மாட்டேங்க வந்து ஃபெஸ்ஸா வந்து வறுத்து வந்து அப்பவே அரச்சிக்குவே அந்த கொழம்புகளுக்கு போற மாதிரில டெய்லி செய்பழுங்க அடிக்குறுக்கா அதுக்கு வந்து மிளகாய் அதுக்குள்ள மிளகாய்கொஞ்சோ தாங்க மிளகாய் சீரகம் கொத்தமல்லி மிளகு இது பட்டை வேணுனா போட்டுக்கலாம் போட்டு அதை அரைச்சு அதையும் அரைச்சு வச்சுக்கோங்க அப்புறம் உப்பெல்லாம் காய வச்சு நான் வந்து சால்ட் உப்பு வாங்க மாட்டே கடையில கல்லு உப்பு வாங்கி நல்லா அதோ வெளக்கம்மியா வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா அயோடின் கலக்காத உப்பு அந்த உப்பு தான் வாங்குவே வாங்கி நல்லா வெயில காய வச்சு நானே வீட்டுல அரைச்சிடுவேங்க அரைச்சு பொடி உப்பா அரைச்சு வச்சுட்டு அதைய எடுத்து வச்சுடுவே வெயில் காலத்துல எல்லாம் இதெல்லாம் ஃபுல்லா அரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்குவே நீங்க எப்புடி பண்ணுவீங்க
ஆஹ் நானும் அப்டிதாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இட்லி பொடிக்கு நீங்க கருவப்பிள்ளைல்லாம் போடுறேன்னு சொல்றீங்கல்ல இல்லல்லாம் நான் வந்து உளுந்து கருப்பு உளுந்து அஹ் மத்தபடி இந்த பச்சைப்பயிறு இதெல்லாம் சேர்க்க மாட்டேங்க கரு கருப்பு கவு செய்யலாம் நான் நார்மலாவே போட்டுட்டு இதெல்லாம் அரைச்சிட்டு எள்ளு வந்து நீங்க அரைக்கிறேன்னு சொல்றீங்கள நான் அரைக்காம இட்லி பொடிய எல்லாம் அரைச்சிட்டு அந்த எள்ள வந்து முழுசா சேத்துக்குவேங்க முழுசா சேக்கும் போது பாத்தீங்கன்னா அது டேஸ்ட்டும் நல்லா இருக்கு நம்மளுக்கு அந்த எள்ளு முழுசா போகும்போது எண்ணெய் ஊத்தி இட்லிக்கோ தோசைக்கோ அதை ஊத்தி சாப்புடும்போது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த பொடி கலருக்கும் அது மிக்சிங்க்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் நான் பாத்தீங்கன்னா அந்த மாரி அரைச்சி வச்சுக்குவேன் அப்புறம் பாத்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு நான் மேக்சிமம் வந்துங்க மட்டனுக்கு வந்து அரைச்சு ஊத்துவேன் நீங்க சொன்ன மாதிரி ஆஹ் சிக்கனுக்கு எல்லா நா எப்பவும் அரைச்சு ஊத்துறது இல்லங்க ரெடி ரெடிமேடா பொடி அரைச்சு வச்சுக்குவேன் நான் அரைச்சு வச்ச பொடியதான் போடுவேன் மத்தபடி குழம்பு புளி கொழம்பு புளி கொழம்புக்கெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அரைச்சு ஊத்துவேன் இருந்தாலும் எப்பையாவது வேலைக்கு போயிட்டு வர்றது டயாடா இருக்கு அப்டின்னா பொடிய போட்டு வச்சுக்குவேங்க நானும் எல்லா பொடியும் அரைச்சு வச்சுக்குவேன் நான் கொஞ்சோ சிரமம் பாக்காமா எல்லாம் அரைச்சு வச்சுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கு நானும் அப்பப்ப அந்த மழ காலம் ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ள அரச்சு வச்சுக்கணுங்க போன வருஷோ அரைக்காம விட்டுட்டே இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே நானு கடையிலையும் வாங்கி கடையில ஒத்துக்காம உடம்பு சரியிலாம ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு இப்ப இப்பதாங்க கொஞ்ச கொஞ்சமா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் சேரிங்க டைம் ஆயிருச்சு நானும் போய் அந்த பொடிய எல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன் அத போய் அரைச்சிட்டு வரேங்க
உம் செரிங்க
செரிங்க செரி வைக்றேங்க
ஆஹ செரிங்க
ஆஹ்